கேக்குது
ஆ கேக்குது கேக்குது என்ன பண்றீங்க
வேல தாங்க செரியா இருக்குங்க
ம் ம் நா உங்ககிட்ட ஒரு விஷயோ கேக்கணுனு நெனச்சிட்ருந்த
அ சொல்லுங்க
ஒயிட் கிளாத்துலா இருக்குல்ல
ஆமா
அத தொவைக்க எதாச்சு எனக்கு டிப்ஸு இருந்தா சொல்லுங்க அழுக்கு பட்ருது அனா போகவே மாட்டிக்குது
ஆ கிளாத்துலா நார்மலா ஊற வச்சுதா தொவைக்கறது நானு
ஆ எனா ஹஸ்பண்டுமே வந்து ஆஃபீஸ்க்கு ஒயிட் கலர் யூஸ் பண்றாங்க பையனுக்குமே ஒய்ட் கலர் இருக்கு யூனிஃபார்ம்ல அழுக்கு பட்டுருது பட் போகவே மாட்டகிது
அ ஆ அதுக்கு உன்னோரு லிக் விட் ஒன்னு இருக்குங்க நா கரெக்டா கேட்டுட்டு சொல்ட்டுமா
பா சேரி
அது போட்டா கர கூட போயிடும்பாங்க
அ
ஒயிட் கலர் பாட்டுலு டக்குனு எனக்கு வர மாட்டிக்குது ஆமா டக்குன்னு நேம் வரமாட்டிக்குது அது நா ஊ ஊர் லலா வச்சிருக்கே எங் அங்க ஊர்லலா மாமனார் ஒயிட் கலர் தா யூஸ் பண்ணுவாரா டக்குன்னு எனக்கு பேரு வரமாட்டிகிது இப்ப டக்குன்னு கேட்கவு
செரி எனக்கு பாத்துட்டு கண்டிப்பா சொல்லுங்க
ஆ கண்டிப்பா சொல்றேங்க
நா இப்ப துணி ஊர போட போற ஒயிட் கிலாத்தா அதா செரி அப்படியே கேட்டுருவோ கேக்கணு கேக்கணுன்னு நெனச்சுட்டே இருந்த மறந்து போயிடுது
அ அ அ சேரி சேரி சேரி சேரிங்க
ம் நீங்க துணிலா தொவச்சி முடிச்சாச்சா
துணியெல்லா தொவச்சாச்சுங்க போர் டேஸ்ஸா வேற ஊர்ல ஆளு இல்லயா அன்னைக்கே போட்டு போனது ஊருக்கு போட்டு போனது
நறைய சேந்துருச்சா?
ஆமா நறையா சேந்துருச்சுங்க
ம் ம்
ரெண்டு லோடு காலையிலயே ஒரு லோடு போட்டே
துணி துணி தொவைக்க கூட செஞ்சிறலா அத மடிச்சு வைக்கிறதுதா கஷ்டமே
கெடக்குதுங்க அப்டியே சோர் ஃபுல்லா குமிஞ்சி கெடக்குது வேற
ம்
அன்னைக்கு வேற மடிக்காம போயிட்டேனா ம் அப்றோ இப்ப நிற்கிது காலையில ஒரு லோடு போட்டுட்டேங்க அதுக்கப்றோ இப்போ ஒரு லோடு போட்டுட்டு மேலே காய் வெச்சிருக் கே அப்றோ கையில் தொவச்சது காய வெச்சிருக்கே
அப்பாடி துணி தொவைக்குறது ஒரு அது ஒரு வேலையா சேந்துறுதுல்ல இப்போ
ஆமா ஐயோ இன்னிக்கி முடிச்சட்டா தா அதுக்கு அப்றோ மேலே அப்டியே இருந்துகிட்டே இருந்தே நமக்கும் ஒரு மாதிரிடி ஆயிடுது
அது மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும்ல
ஆமா அப் ஊர்லருந்து வந்தது எல்லாத்தையு எடுத்து வெச்சுட்டு
எடுத்து வைக்கனுக்குல்லா ரெண்டு நாள் ஆயிடு
ஆமா இன்னு ரேசன் கடைக்கு போல ரேசன் கடைக்கி இனி மேல தா போகணு வந்தீங்க என்னனு தெரில ஊருக்கு போறப்ப நாங்க ரயில் ரயில்வே ஸ்டேஷன்ல போட்டுட்டு போயிருந்தோ
ம்
வந்து பாத்தா ஸ்டாட்டே ஆகல
அச்சச்சோ
செரி பாப்பா ரொம்ப நாளா டிரென்லா போலா டிரென்லா போலன்னு கேட்டுக்கிட்டோ சொல்ட்டு செரி டிரெயின் போலா டிரெயில போயிறலானு சொல்லிட்டு ட்ரெயின்ல புக் பண்ணியிருந்தோ திருச்சியில இருந்து நாமக்கலுக்கு இங்க இருந்து புதுக்கோட்ல இருந்து நம்ம லோக்கல் ட்ரெயின்ல போயிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒன் அவரு தா செரி லோக்கல் ட்ரெயின்லா போய்க்கலான்னு சொல்ட்டு அங்க கரெக்டா இருக்குனு சொல்ட்டு நாங்க அப்டி போயிருந்தோ
ம்
ஆ வரப்ப பாத்தா வண்டி ஸ்டார்டே ஆகல நேற்று நைட்டு வரப்ப
எத்தன நாள் மூண் நாளா தான
ஆ மூண் நாள் ஆமா மூண் நாளா ஓட்ல செரி அங்கதா இருந்துச்சு செரி அப்பயு நம்ம இந்த இது போட்டா கிளிக்கர் போட்டா எடுத்துரு செல்ப் ஸ்டார்ட் ஆன செல்ப் ஸ்டார்ட் ஆ போட்டா கிளிக்கர வெச்சு போட்டா எடுத்துணுன்னு சொல்லிட்டு கிளிக்கர வெச்சு அழுத்துறோ ஆனே ஆக மாட்டேன் ஐயோ நேத்து நைட்டு வேற மழ வேற பெஞ்சிருக்
ஐய்யயோ கொழந்தை வெச்சிட்டு கஷ்டமா இருந்திருக்குமே
பாப்பா வேற தூங்கற ஐய்யோ ஏன்டா க கார எடுத்துனு வந்து நம்ம போட்டுருக்கலாமானு அந்த இது வேற அப்றோ கொஞ்ச நேரோ அந்த சப் பவரே வரமாட்டிங்குது இந்த ஆன் பண்ணா அந்த சாவி போட்ட ஆ கிரீன் கலர்ல லைட் எரியணு அந்த லைட்டே சப் ளே போகல என்ன ஆச்சு தெரியலன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரோ மெக்கானி ஷாப் எதாச்சு இருக்கான்னு கேட்டா நேத்து சண்டே வேற
அம்மா
ஐய்யோ பெரிய கஷ்டமா போயிடுச்சு
அப்றோ வண்டி அங்கே விட்டு ஆட்டோ எடுத்துட்டு வந்திருக்கலால்ல
அப்றோ செரி கொஞ்ச தூரோ தள்ளி பாப்போ சும்மா கொஞ்ச தூரோ சேரி கொஞ்ச மூ பண்ணிட்டு கொஞ்சோ திரிப்பி ஸ்டார்ட் பண்ணி பாப்போ சொல்லி கொஞ்சோ மூ பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணோ அப்டியு கிளிக்கர போட்டு அழுத்திட்டே இருக்காங்க அப்றோ டக்குன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆமா அப்றோ டிஃபன் எல்லா சாப்ட்டுட்டுதா வரலான்னு பாத்தோ டிஃபன் எல்லா வேணா வீட்டுக்கு போய் சேர்ந்தா போது அதுக்கப்புறமேல் பாத்துக்கலாங்கன்னு
ஆமா எதாவது உப்புமா கூட டக்குன்னு செஞ்சு சாப்பு
மாவு இருக்கு மாவு ஸ்டாக்ல இருக்குது சரி வந்து எதாச்சு ரெண்டு தோசையாச்சு ஊத் ஊத்திகலா அப்படின்னு சொல்லிட்டு தா நாங்க விட்டுட்டோ போரன்னி தா மாவு ஆட்டி வச்சுட்டு போனே நானு செரி ஊருக்கு போயிட்டு வந்தா கண்டிப்பா டயார்ட் ஆயிடு மாவு இருதா நமக்கு கரெக்டா இருக்குமே
ஆமா ஒரு ஈடு இட்லி ஊத்தனமா பொடிய வச்சோமா சாப்பிட்டமான்னு படுத்திடலா
அப்படின் நெனச்சிட்டு அப்புறோ வீட்டுக்கு போன போது பெட்ரோல் அதாவது கம்மியாருக்கு சொன்னாங்க அப்பியு நெனச்ச செரி போரப் பக்கல்லா அங்க வண்டி நிப்பாட்னா யாராச்சு பெட்ரோல் திருடிட்ட என்ன பண்ணது அதுவு பயந்துட்டு நாங்க வரப்ப போட்டுக்கலா மூணு நாளா வண்டி நிக்குதுல்லே
ஆமா ஆமா கண்டிப்பா ஏதாச்சு ட்ரை பண்ணுவிங்க
ஆ மூணு நாளா வண்டி நீக்கிறப்ப என்ன பண்ணுவானுங்க ஏதாச்சு பண்ண கூட சான்சஸ் இருக்குது அதனால வேண்டா நம்ம வரப்ப போட்டுக்கலான்னு நெனச்சிட்டு நாங்க வரப்ப போட்டுக்கலானு விட்டுட்டோ அப்புறோ வரப்பையு போட்டுட்டு அப்பி திருப்பி ஸ்டார்ட் ஆகல செரி கொஞ்சு பேட்ரி சூடு ஏறிடுச்சுன்னா கொஞ்சு இதா இருக்குமேனு சொல்லிட்டு பாத்தா அப்பியு ஸூடா அந்த இது ஈட்டு ஆக
மழை வேற பெஞ்சது இல்ல அந்த கூலிங் வேற ஆகிருக்கு
ஆ அப்புறோ செரின்னு சொல்லிட்டு பாத்தா அன்னைக்கு காலையிலையு பண்ணி பாத்தாரு ஒன்னு ஆகல செரி மெக்கானிக் ஷாப்பில்ல விட்டா பேட்ரி போயிடுச்சுங்க டான்ங்க
அய்யையோ எத்தன வருஷோ ஆகுது
ம் இருக்குமே ரெண்டு வருஷத்துக்கு மேலே தா ஆகுது நாங்க செகண்ட்ஸ் இல்ல நாங்க புதுசு வாங்கல செகண்ட்ஸ்க்கு தா வாங்கனு
ஆ அதனால மேபி அவங்க யூஸ் பண்ணதும் இருக்குல்ல
ஆ நம்ம வாடகை வீட்டுல இருக்கறோம் எத்தன வண்டி எல்லா வண்டி நம்ம வாங்க வேணா அங்க வண்டிய பொறுத்த வரையு கார் மட்டுதா வாங்கிருக்கோ வண்டி எல்லாமே செகண்ட்ல தா வாங்கிருக்கோ ஆனா இவங்க பேங்க் எடுத்து போனாலு வெயில தா நிக்கு நெழல் கெடையாது செரி நம்ம வீட்டுக்குள்ள இருக்கவத்துக்தான ஒரு வண்டி தானே நாங்க செகண்ட்ஸ்ல வாங்கிக்கலா நம்ம சொந்த வீட்டுக்கு என்னைக்கு போறோமோ அன்னைக்கு நம் புதுவண்டி வாங்கிக்கலானு நாங்க விட்டுட்டோம்
இப்போ நாங்க இங்க ரெண்டடு ஹவுஸ்லதா இருக்கோ கார் வாங்கி இப்போ வெயில் நிக்குது பாக்கவே கஷ்டமா இருக்கு
இப்போ எங்களுக்கு காருக்கு பிரச்சனை இல்லைங்க இந்த சைடு கொஞ்சு மரோ இருக்குது அந்த எடத்த கொஞ்சு நாங்க கிளீன் பண்ணிட்டு அந்த எடத்துல நாங்க நீப்பாட்டிக்கிட்டோங்க மழ பெஞ்சா கஷ்டோ என்ன பண்றதுங்க
ஆ னக்கு கஷ்டமா இருக்கு இவ்வளா ரூபா போட்டு நம்ம கார் வாங்கியு வெயில்லே நிக்குது அப்படின்ட்டு
ஆ அதனால தா செரி நம்ம ஸ்கூ வண்டியெலா இப்போதைக்கு வாங்க வேண்டா நம்ம என்னைக்கு சொந்த வீட்டுக்கு போறோமோ அன்னைக்கு வாங்கிக்கலா ஸ் ஸ்கூட்டி எல்லாமே இவங்க அப்பயு வந்து எனக்கு லோன் அல் எலஜிபுள் இருக்குது நா வேணா உனக்கு ஒரு எலக்டிரிக் ஸ்கூட்டி வாங்கி தரே அப்படின்னா
அது மாதிரி மூவ் பண்ணிருக்கலா நீங்க
ஆ ஆ அது அதுக்கப்றோ விசாரிச்சாங்கங்க விசாரிச்சாப்ப எலக்ட்ரிக் ஸ்கூட்டி வாங்கவே வேணா டாங்க ஆனா நீ இன்னிக்கு ஒரு லட்ச ரூபா போட்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டி வாங்கனா அஞ்சு வருஷோ ஓடுமா அதுக்கப்றோ பேட்டரி போயிருங்களா பேட்டரி போயிருச்சுனா அதுக்கு நீ நாப்பதாயிரோ ரூபா செலவு பண்ணணுங்களா
ஆ அதுக்கு பெட்ரோலே போட்டுட்டு போயிறலா நம்ம
அதுக்கு இப்ப பெட்ரோலே போட்டு போயிடலாமே நம்ம
ஆமா ஆமா கண்டிப்பா
நமக்கு லக்கு அஞ்சு வருஷோ வந்தாலு வருமா இல்லாட்டி நமக்கு ரெண்டு வருஷோ மூணு வருஷோ வரதே பெரிய விஷயோ தாங்கிறா
உண்மதா சொல்ல முடியாது எப்டி வேணா ஆகலா இப்போ எங்க வீட்ல லா நாங்க ஸ் கூட்டி வாங்கி வச்சு அவுங்க மாமா பைய எடுத்துட்டு போயிட்டு இருக்கறா எங்களுக்கு யூஸ் இல்லாம
ம் ம்
கஷ்டமா இருக்கு அவ எடுத்துட்டு போகபோது நம்ம ஒன்ர லச்ச ரூவா போட்டு புதுசா வண்டி வாங்கி வச்சிருப்போமா இவ அதா வந்து எடுத்துட்டு போவானா அப்டின்னு சொல்லிட்டு கஷ்டமா இருக்கு
நீங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டி தா வாங்கிருக்கீங்களா
ட்ரிக் இல்ல இது தா வாங்னோ பேர் என்ன ஆ ப பெட்ரோல் பெட்ரோல் தா
ம் ஓ சேரி சேரி சேரிங்க
ச்சுருந்தே நானு நம்ம அந்த வயசு பசங்கள்ட்ட குடுத்தாலே ஆடுச்சி நவத்தீருவானுனு ல்ல அத ஆ அங்க காலேஜ் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு வெயில் ல நிக்கிது காத்து கூட பிடிக்க மாட்றங் கஷ்டமா இருக்கு வண்டிய பாக்கவே எனக்கு
ம் ம்
நாங்க வாங்கினது வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் ஒன்னு அனோன்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல அப்பயே வாங்கிட்டோ
ஓ சேரி சேரி சேரி சேரிங்க
ம் பையன மட்டு ஸ்கூல் கொண்டு போய் உடுவ எடுத்துட்டு வந்து உள்ள நீப்பாட்ட அப்டியே பொண்ணு மாரி புதுசா வச்சிருந்த இவ எடுத்துட்டு போயி போட்டு அடிச்சுட்டு இருக்குறது பாக்கவே கஷ்டமா இருக்கு எனக்கு
அதனால தா இவங்க புது அ புது வண்டியே வேண்டா நம்ம என்னைக்கு சொந்த வீட்டுக்கு போறோமோ அன்னைக்கு வாங்கிக்கலா உங்களுக்கு பேங்க் கொண்டு போனா வெயில தா நிக்குது இங்கேயு மல பெஞ்சா என்னதா இருந்தாலு அவுங்க ஸ் வண்டிக்கு தா இம்பார்ட்டண்ட்
ஆமா ம் கண்டிப்பா
நம்ம வண்டி கொஞ்சோ ஓரமா தா குடுப்பாங்க அங்க தா நீப்பாட்னு புடிக்கனு அதலா வேண்டா என்னைக்கு சொந்த வீட்டுக்கு போறோமா அன்னிக்கு பாத்துக்கலா இங்க நம்ம லோக்கல்ல தா போபோரோ லாங் டிராவல் போ மாட்டோ எதுக்கு வேஸ்ட்டா வண்டி அதனால வேணானு சொ அதனால வேணான்னு சொல்லிட்டேங்க நானு
ல்லது தா நல்ல ஐடியா பண்ணிருக்கீங்க நாங்கயே வண்டி வாங்கினது வந்து வெல கம்மிதானு வச்சுக்கோங்களே இப்ப எப்டின்னா நாங்க வாங்கும்போது செவன்டி பைவ் தௌசண்ட் என்மோ வந்துச்சு அதுல வந்து ஃபிஃப் டிய் டுவண்டி ஃபை தௌசண்ட் போல இந்த ஸ்கீம் சொன்னல்ல அது மூலிமா அமௌண்ட் வந்துருச்சு பிஃப்டி தௌசண்ட் தான ப்ப பே பண்ணதே அமௌண்ட் ஏ
ஆ சேரி சேரி சேரிங்க பரவாயில்ல பரவாயில்ல
வாங்குணோ அ வாங்கினத வச்சுதா பைய பெரிய பையன ஃபுல்லா மூணு வருஷோ ஸ்கூல் கூட்டு போன அதுக்கப்றோ வீட்ல நி க ஆரம்பச்சது இப்ப இவர் வந்து இப்ப இவ ரெண்டு வருஷமா ஒன்ற வருஷமா எடுத்துட்டு போயிட்டு இருக்கா இன்னு ஒரு வருஷோ எடுத்துட்டு போவா இவனே எடுத்துட்டு போயி வண்டி ஆளு அ அடி அடி னு அடி நவ்திட்டு இருக்கா இப்ப நம்ப சொல்லலா செய்லாம் பெட்ரோல் போடு காத்துபுடி வண்டிக்கீ அப்டி சொல்ட்டு இப்பதா அவ டயர்ர மாத்துணோ இல்ல இல்ல அதெல்லா அவே ஏ அம்மா ரொம்ப வெவரமானவங்க
ம்
அவே ஃப்ர அவே போறது இல்லாம அவே ஃப்ரண்ட்ஸு ரெண்டு பேர கூட்டிட்டு போய்ட்டு இருக்கா இவனே ஓசி வண்டி எடுத்துட்டு போறது இவே இன்னு ரெண்டு பேர கூட்டு போனா
அடேங்கப்பா எல்லா அப்டிதாங்க இருக்காங்க
பண்ணிடுவானுங்க அவனுங்க கெளம்பிட்டியாடா அப்டின்னு சொல்ட்டு ஆ நாங்க ஃபர்ஸ்ட் என்னடா இவே ஆ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா பையேல்ல கேள் ஃப்ரெண்டு தா கெளம்பிட்டியான்னு ஃபோன் பண்ணுது நெனச்சி கிண்டல் பண்ணிட்டுருந்தோ அதுக்கப்பறந்தா சொல்றா இல்ல அவன நா கூட்டு போவே அதுக்குதா அவே கால் பண்றா அப்டின்னு சொல்லி சொல்றா இவே எதுக்கு கூட்டு போறா ன்னா அவனுங்க பெட்ரோல் போட்டுக்குறானுங்க வண்டிக்கி
ஓ அதனால இவே கூப்ட்டு போய்க்கிறா எப்டில்லா பாருங்க எதுவுமே செலவு இல்லல்ல பெட்ரோல் செலவு கெடையாது
இதோ ஒரே நிமிஷோ இருங்க கால் பண்றே
ஆ சேரிங்க